என்ன பண்றீக்கா
இந்தாதா வீட்டுலதா என்ன பண்ணுறீக
இந்தா இப்பதா சாதம் வைக்க போறே சாதம் வச்சுட்டு
பாப்பா எங்க
பாப்பா ஸ்கூல் பேய்ர்ச்சு
மச்சா எங்க இருக்காவ
அவ தேவ கோட்டைக்கு போயிருக்காங்க வேலையா
செரி செரி செரி ஓகே ஓகே
அவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டே ம் ம் இப்பதா எங்க ரெண்டு வேருக்கு சாதம் வக்க போறே
ஓகே ஓகே அ நீங்க கிளம்பிட்டாலா அ இங்க கருவாட்டு குழம்பு
வாவ் செம அ
சா
கருவாட்டு குழம்பு கீர பொரியலா
ஆமா
சூப்பர் ஆ தண்ட கீரையா முருங்க கீரையா
தண்ட கீரைகா ஏ சேத் சாப்பிட கூடாதா
இல்ல இல்ல சாப்பிடலாமே அதெல்லா எல்லாத்தோடையு சாப்பிடலா இவைங்க என்ன சொல்றது அந்த காலத்துல ஆ
அத்த போன் பண்ணுச்சா
அத்த ஃபோன் அடிச்சாக காலையில தா அடிச்சாக அவகளுக்கு என்ன ஊருக்கு வரவா வீட் டு சுத்தம் பண்ணணுமா
திருவிழாக்கா எவ்வளவு ஆம ம பெரிய பங்களா கட்டுரே செவுரு சுத்தபண்ண எவ்வளோ லேட் ஆகு
அவளுக்கு உடம்புக்கு முடியலையா
செய் தா
கை கால்லா வலிக்குதா ஒலைதா இருக்க முடிலையா வேல செய்ய முடியலையா உம் அதனால நா வரவா
ஆ
வந்து நாளைக்கு வந்து சங்க எல்லா வேலையு சுத்த பண்ணி கொடு த்துட்டு ஒன்பதரக்கருக்கு போயிட்டு ஏ மா தல எப்படிமா கூப்பிடுவாங்க அவங்க வீட்ட கிளீன் பண்றது க்கு மருமகள தானமா கூப்டுவாங்க ஆ எந்த காலத்துல இருக்கிய நா கொடியேறதுக்கேல்லா வல்ல
ஏக்கா அட ஆள பாருங்க கொடியேத் அன்னைக்கு அச்சி இப்ப இந்த வாட்டி புதுக்கேடி மரம் இப்படி சொரியிய
அதுக்கு என்ன பண சொல்றிகா எனைய எனக்கு டியூசன ரெண்டு நாளைக்கு நான் கட் பண்ணிட்டு வர முடியாது
என்ன ரெண்டு நாளைக்கு கட் பண்ண போற நாளைக்கு வந்து டியூசன் எடுக்க வேண்டியதணே
நாளைக்கு என்னமா நாளைக்கு வியாழ கிழமமா வந்துருவேமா இப்ப வெள்ளிக்கிழமை வந்தேன்னா வெள்ளிக் கிழமை ஈவினிங்கு நா லீவ் விடனு சனிக்கிழமை ஈவினிங்கு நா லீவ் விட
சனிக்கிழமை போயிருங்க
அப்டி சொல்ரிகளா
கொடியத்து தானக்கா முக்கிய மறுநாள் நவநள் தானக்கா நவநள் மட்டுக்க அவே அவே இடைக்க தூங்கிட்டு போறே நா பாப்பாக்கே லீவ் போட வேணா அ மாத்த
நா வந்தா ரெண்டு நாளைக்கு அங்கனை இருந்துட்டு து வெள்ளி சனி இருந்துட்டு ஞாயித்துக்கிழமை வாக் குல வருவோன்னு நினைச்சே
இந்த வாட்டி புது கொடி மரம் அதனாலதே சரி என்னத்த அப்படி சொல்ட்டு லீவ் போட்டு
ம் ம் அப்ப போய் வெள்ளிக்கிழமை போய் நீங்க வீடு கிளீன் பண்ணணுமா சேரி சேரி ஓகே ஓகே
நீங்க சனிக்கிழம டியூசன்கு வர மாரி வந்துரலா இல்லையாது நீங்க சொன்னி இல்ல சனிக்கிழமை லீவ் விடுற மாதிரி வச்சுக்கலாம்னு
ம்
சனிக்கிழம லீவ் விட்ரநால யோசிக்கிறிக
ஆமா அதுதே யோசிக்கிறே பேரண்ட்ஸ்கு பதில் சொல்லணும்லக்கா ஆ மாச இப்பதா ஸ்டார்ட் ஆகுது எடுத்தோன்னே நம்ம லீவ் விடுற மாரி இருக்கு நெறைய பேருக்கு இப்போ மந்த்லி டெஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கே ஜூலை மந்த்லி டெஸ்டு
செரப்ப வெள்ளிக்கிழம ஒரு வாக்குல லீவ விட்டுட்டு சனிக்கிழம சாயங்காலம நீங்க லைன் போயிருங்க
அப்டிதா பண்ணணு வேற வழி இல்ல
ஆ கொடி ஏத்ததுக்கு வல்லைன்னா எங்க அத்தை டான்ஸ் எங்க அத்தை டான்ஸ் ஆடிரு
இப்ப நா நாளைக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு நாளை கழிச்சு வந்து திருப்பி வெள்ளிக்கிழ சனிக்கிழமை நா திரும்பி வரணுமா
நாளைக்கு என்னத்துக்கு கிளீன் பண்ண போறிகா என்ன கொடியேதைதுக்கு என்ன கிளீன் பண்ண வேண்டியது இருக்கா
கொடிய ஏத்தத்துலே கிளீன் பண்ணிருனுமாமா நீங்க வேற அதுவு எந்த வீட்டையா பழைய வீட்டை கிளீன் பண்ணவா வா அதை இடிச்சு தானே போட போறோ திருவிழாவுக்கு இப்ப என்ன அதுல இருக்குன்னு அதை கிளீன் பண்ணணும்னு தெரியல
அதானே
ஒட்டடையா இருக்கா கிளீன் பண்ணணுமா அடுத்த அத முடிச்சுட்டு புது வீட்டை வந்து பாத்ரூம் சைடு இருக்குல்ல இப்ப நெல் வைக்க இதுக்காக மூட்டை எல்லா தூக்கிட்டோல
ஆ
அந்த ரூம வந்து கிளீன் பண்ணணுமா அதனால
மேல கட்டல்லா போய்ருச்ச திருலாக்குலாம் முடிஞ்சு முடிச்சிருவாங்கலா
முடிச்சிருவாகலா ஆனா பெயிண்ட் மட்டு அடிக்க முடியாதா பெயின்ட்டு வந்து திருவிழா முடிஞ்சதுக்கு அப்றோ அடிச்சுக்கலானு சொல்லிட்டாகளா
சேர் சேரி இப்பொ நீங்க என்ன இப்ப நீங்க மேலயே சாப்பாடு போட்லாமேக்கா
இதுதே சொல்றதுக்கு பால் காச்சணுமா
ஏ மொஹரைய பாருங்க‌ இதென்ன பொம்பளையா இது
பால் காச்சணுமாங்க அதுனால மேல சாப்பாடு போடக்கூடாதா பால் காச்சாம என்ன பால் காச்சுற நீ என்ன மாடில சும்மா ரூமு தான எடுக்குற அதுக்குலாமா ஒனக்கு மாடு இது பால் காச்சுவாக அ இந்தந்த இந்த இது அம்மாவட்டனு இவிங்க எல்லாரு பண்ற வேலதே அவிங்க எல்லாரு இந்த ரூமு எடுத்தாய்ங்கல் ல இதுல தோட்டத்துல ரூம் எடுத்துருக்குதுல அம்மாவட்னோ அவுக அம்மா பாவுக்கு அ மாமனா மாமியாருக்கு அதுக்கு வந் து ஆணி மாசொ ஆரம்ச்சா பால் காச்சக் கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே போய் ஆணி இப்ப நாளக்கி பொற க்குதுன்னா மொத நாளே சாய்ங் நைட்டு அவசர அவசரமா போய் பால காச்சி இருக்கும் போல அதுனால இவுக என்னான்னா இப்ப ஆணி மாசமா அத காச்ச கூடாதா அதுனால ம் பால் காச்சாமா மேல சாப்பாடு போட மாட்டாங்களா
இது ஒரு பைத்தியொ மேரி பேசுது போங்க
நாஞ் சொல்லிட்டே அப்படியா அப்ப மேல பால் காச்ச முடியாதுன்னா கட்டில கழட்டிக் கொண்டோய் மாடிலப் போடுங்க
ம்
கட்ல கொண்டோய் மேல போட்ருங்க அப்டிங்கிறே இஞ்சருங்கக்கா முன்னாட்லா சொல்லு கட்டுலு எனக்கு என்னத்துக்கு மாமா மட்டு படுக்குற மாரி வாங்குங்க அப்டின் சொல்லும்ல இப்ப நா சொல்ற அன்னக்கி இத்த தண்டி கட்லா இருக்குது ஒக்காரக்கொள்ள எடோ இல்ல அண்ணி அன்னக்கி சொன்னாக இந்த மாரி கட்டுல கொண்டய் மேல போட சொல்லிட்டு ஆ கீழ வந்து அம்மா அப் அப்பா மட்டு தூங்குற மாரி சிங்கிள் கட்லா ஒன்னு வாயிங்கூட குடுக்கலா தி இல்ல அப்டின் சொல்லி சொன்னாங்கன் சொல்றே அப்ப நா எங்கே படுப்பே எனக்கு கட்டுலு
ஏக்கா நைட்ல மேல போய் ரெண்டேரு படுக்க வேண்டியதானே
ஏற முடியாதா இதுக்கு உச்சா வேற அடிக்கடி வருமா எறங்கி எறங்கி வர முடியாதா
ஆ
ம்
இதெல்லா ரொம்ப ஓவராதே இருக்கு
இல்ல இத்தன நாளா கீழ தானப்பா நீங்க படுத்தீய இன்னக்கி என்னமோ புதுஸ் சா எனக்கு எனக்கு கட்டுலு அப்டிங்கிற வேமா
அதே
அப்டியே எனக்கு ஆத்ரமா வந்துச்சி நா‌ஞ் சொன்னே மாமாவுக்குதே ஒத்த சிங்கிள் கட்லா வாங்கி போட்லான்னு அப்பறோ உங்களுக் கட்டுல்னா அப்ப இங்கெனக்குள்ள இப்டி கடந்து ஸ்னா எப்டி சாப்பாடு போட்றது மாடில போடுவோ அப்டின் சொன்னா பால் காச்சாம போடக் கூடாது அப்டின்னாக செரி அப் ஆ அப்பறோ கொஞ் நேரொ கழிச்சி சொன்னாக ஒவ்வொரு பொருளா நம்மோ சாப்பாடல்லா மேல் ல தூக்கிக்கிட்டு போவணு ஒண்ணு ஒண்ணா என்ன நீ பெரிய அதிசயமா அறுவத்தி ரெண்டு வ இது வெக்கப் போற சாப்பாடு ப இது பதார்த்தங்கள் செய்யப்போறாங்க அறுவத்ரெண்டு இன்னு ஒரு மட் டன் கொழம்பு சிக்கன் க்ரேவிதா வெக்கப் போற இட்லி அவிக்க போற‌ பொரோட்டா கடைலருந்து வரப் போது
ஒரு ஸ்வீட்டு
ஒரு ஸ்வீட்டு செய்யப் போற அதையு உக்காரு உக்காருன் சொல்லி உக்காராவ செய்வ இத கொண்டுக்குட்டு மாடியில ஏற முடியாதா ஏறி ஏறி எறங்க முடியாதா ம்மா
இதோட எலய மட்டுந்தானங்க கொண்டு போகபோறோ தண்ணி கொண்டு போகபோறோ அவளதானேங்க
அம்புட்டுத்தே தண்ணிக்குலா என்ன தண்ணி ஆமா குடிக்கிற தண்ணி மட்டு மேல கொண்டு போய் வைச்சாதா உண்டு மத்தபடி தண்ணிதே மோட்ரு தான அடிக்கிறாங்கெ மோட்ரு வச்சுட்டாங்கெ சின்ன மோட்ரு வாங்கி வச்சுருக்காங்கெ ட்யூப் கனெக்ட் பண்ணி விட்டுக்குற மாரி
ஆ
இத வச்சுதா மாடிக்கு இப்ப தண்ணி அடிச்சுக்கிட்ருக்காங்கெ ம்
நீங்க சொற்ற மாரியே பண்ணலா பால் காச்சனுங்கிறதுலா அந்த அதெல்லா தனி பட்
ரொம்ப பண்றாங்கெ என்னமோ புது வீடு கட்டுன மாரி பால் காச்சனுங்கறாங்கெ என்னமோ பண்ட்டு போறாங்கெ நா எதுலயு தலயிடவே இல்ல என்னமோ பண்ட்டு விட்டுட்டே இப்ப அந்த ரூம நா க்ளீன் பண்ண வரவா
அதுல கெடக்குற குப்பைய பூரா இப்ப எங்குட்டு அள்ளி கொண்டோய் போட்றது
தெரியல இப்ப அத விட வந்து இப்ப என்னனா வெள்ளிக்கெழம வந்து இப்பமா இன்ன ஏங்க எடுக்கவே இல்லங்க இன்ன இப்பதாங்க கட்டவே ஆரம்மிக்கிறாங்கெ
அதாக்கா கட்டும்போதே செல்ஃப்லா போட்ற வேண்டி தானே
போட சொல்லணு எதுமே போடாமயா வக்கிறது செல்ஃபுதா வக்கெணு
ரெண்டு பக்க செல்ஃப் வெக்க சொல்லுங்க
ஆமா ரெண்டு ஜன்னல் வேற வக்கெ சொல்லிருக்கே ரெண்டு ஜன்னல் வைங்க ரெண்டு பக்க செல்ஃபு இன்னு சொல்லல மறந்துட்டே நா
இல்லைனா ஒரு பக்கமாது ஒரு அஞ்சாறு ஏழு அஞ்சாறு செல்ஃபுனாலு வக்கெ சொல்லுங்க நெட்டா
ம் சொல்றே அது சொல்லணு எதுவுமே இல்லாம மேல என்ன வண்ண முடியு டேபிள் டேபிளாவா கொண்டோய் போட்டுட்டு திரிய முடியு எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி நியாவகப்படுத்தணுங்க்கா அத
ம்
ம்
ஆமா
ஆ மரியான் சேன சேல எடுத்தாங்கெல்ல
ஆமா அது எவளோ
அது வந்து எண்ணூத்தி சில்ற சொன்னாக எவளோன் தெர்ல
சா ஃபோட்டா அம்ச்சா
ஆஹ நல்லா இருக்கு சேல நல்லா இருக்கு எங்க அத்ததே என்ட்ட குடுத்து வுட்டு நாந்தே முந்தி அடிச்சு வச்சிருக்கே
ம் ம்
அதுக்கு அந்த சேலய நா கொண்டுகிட்டு வரவா அத வந் து என்னைக்கினா
ம் ஆமா கோடித் துணிக்குதா கட்ட போறங்கெளா என்னமோ பதிமூணு ஆளத் த்தி பண்ணெடுத்து ஆழாத்த போறாங்கெளாம்ல
அப்புடியா எனக்கு தெரியாது நா திருவிழாவுக்குன் நெனச்சே
நானு திருவிழாக்குன்தே நெனச்சே அது கடைசியா பாத்தா கொடியேத்தத்துக்கு கொடியேத்தத்துக்கு என்னமோ பதிமூணு ஆழாத் பண்ணெடுத்துருக்காகலா
ம்
த்த போறாகளா
அப்ப கொடியேத்த சிறப்பா இருக்கு
அதுனாலதே நீங்க வாங்கங்கிறே நா
சேரி சேரி வரே வரே என்ன பண்றது
மேம் இந்த வாட்டி நல்லாருக்கு
ம் பாப்போ அப்ப ஏதாவது பண்ணுவோ சொல்றே உங்க மச் சனண்ட வேற சொல்லணு அத ம் ம் வந்தற்றேங்க்கா
சேரி நா தம்பி அலுகுறே
அப்படியா சேரி பாருங்க தம்பிய நானுந்த ஐயோ பத்தியல ஒல வெச் சே அரிசி போடாம நா வாட்டுல ஃபோன் பேசிகிட்ருக்கேன் சேர் பாருங்கக்கா நா முடிச்சிட்டு கூப்புற்றே ம்